ஹலோ குட் மார்னிங்
குட் மார்னிங் என்ன பண்றீங்க
ஹலோ
ஆ கேக்குதுண்ணா ஹலோ
ஆ கேட்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குதண்ணா
ஓகே ஓகே
இப்பதா எழுந்து அப்பிடிங்களா எழுந்து டீ குடிச்சிட்டு சமைக்கலான்ட்டு ஒரு பிளான்ல உக்காந்துருக்கோ
அப்புடிங்களா இப்போதா சமைக்க ஆரம்பிக்கிறிங்க எப்போ சாப்பிடுவீங்க
இல்ல கொஞ்சோ லேட்டா எழுந்தோமா அதனால அதெல்லா பத்து மணிக்குள்ள ஃபினிஷ் ஆயிடு
ம் ம் நல்ல விஷியோன்தா விடுங்க
ம்
சேரி நாங்க வேலைக்கி போணுன்றதுனால கொஞ்சோ சீக்கிரமா விழுந்து எல்லா வீட்ல செஞ்சிருவாங்க இப்போவா மதியோ வந்து சாதம் சாம்பார் இப்போ வந்து உப்புமா இல்லானா சப்பாத்தி செய்றன்ட்ருக்காங்க நைட் ட்டு நேத்து வந்து கோழி வாங்கி சமைச்சாங்க
ம் ஆ
கொழம்பு இருக்கு அதனால சப்பாத்தி செய்வாங்க இப்போ
ஓ செரி செரி பசங்கல்ல ஸ்கூல் போயிட்டாங்களா
இல்லைங்க இப்போதா ரெண்டு வயசு இன்னு சேத்துல
ஓ ஆமா ஆமா ஆ அங்கன்வாடி போவாங்களயே அது போகலையா
அங்கன்வாடி போனாங்க செரி அவுங்க பாட்டி கூட்டு போனாங்கன்னா ஒரு நேரோ கூட இருக்கறதுல்ல அழுதுட்றா அதனால அவுங்க கூட் ட்டு போக வந்துட்றாங்க அதனால அனுப்புறதுல்ல செரி அப்புறோ எல்லா வீட்ல திட்டுறாங்க இப்போதா ரெண்டு வயசாகுது அதுக்குள்ளே எதுக்கு அனுப் அப்புட்றிங்க அப்டின்ட்டு
ம் ம் இல்ல போயிட்டு ஒரு ஆள் இருந் ட்டு அப்புறோ திருப்பி அழைச்சிட்டு வந்தர்லால்ல அதுக்கு சொல்றே
ஆமாமா இல்ல இப்பத்துலருந்து பழக்கப்படுதுறது நல்ல விஷ்யோ தா செரி வீட்லயு அப்போ கொஞ்ச கொஞ்சோ விஷ்யங்கள் சொல்லித்தறோ
ம் ம் சரிக்க ம்
சரி நானு இந்த ஸ்கூல் லைன்ல தா பாத்துட்டு இருக்க ஒர்க் பண்ணிட்டுருக்க செரி அங்க அங்க நாங்க போற எடத்துல இந்த மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு சென்டர் இருக்கு அ டீச்சர்ஸ்ல்லா இருக்காங்க கூட்டிட்டு போய் ஒரு ஆஃப் டே அங்க உக்கார வெச்சி கூட்டு வருவே
ம் செரி செரி நாங்க படிக்கிறப்பல்லா ஸ்கூல்ன்றது சாருங்க நறையா அடி வாங்கியிருக்க நானு அடிச்சு திட் டி சொல்லி் குடுப்பாங்க ஆனா இப்ப உள்ள இப்ப உள்ள பசங்கல்லா அப்படி இல்ல இப்ப உள்ளவங்கல்லா பாருங்களே திருப்பி திட்டறதாருக்கு எதுவு ஒரு திட் ட்டக் கூட முடியல நானு ஸ்கூல்ல தா ஒர்க் பண்ணிட்டுருந்தே அப்போ பாத்தோன்னா எல் கே ஜி பொண்ணுதா சும்மா இத இப்படிதா புடிச்சு கில்லுன ஏ அந்த மாரி பண்ண அப்டின்னு அடுத்த நாள் பாத்தா ப்ப ஸ்கூலுக்கு பேரன்ஸ் வன்ட்டாங்க என் பையன எப்புடி நீங்க கிள்ள முடியு அப்டின்ற மாரி அது என்னால மறக்கவே முடியாது நீ இல்ல இந்த மாரி தப்பு பண்ணாங்க சும்மா லைட்டாதா கில்லுன அப்டின்றது இல்ல இதுக்கப்புறோ என் பையன் மேல நீங்க கை வை க்க கூடாது அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்க அதோட பசங்க எதுக்குதா அனுப்புறாங்கனே தெரியில சும்மா அது இப் புடி தாங்க கில்லுன அவுளோதா மத்தபடி வேற எதுமே பண்ணல அடுத்த நாளே பேரன்ஸ் வன்ட்டாங்க நா அந்த மாரி நெனச்சே பாக் குல அப்டி வருவாங்கன்னு வந்துட்டு நீங்க அந்த மாரிலா என் பையனம்ம என் பையன் மேல நீங் கை வைக்க கூடாதுன்ட்டாங்க அ சரி இதுக்கப்புறோ வைக்க அதுலிருந்து பசங்க மேல கை வைக்கிற்தே விட்டுட்ட செர் படிச்சா படிங்க இன்ற மாரி எனக்கு அந்த மாரி ஒரு தாட்டு் போய்ச்சு
அவுளோதா அவுளோதா
ம்
இப்ப இருக்குற சூழ்நெலைலா இப்ப இருக்குற சூழ்நெல பேரண்ட் வந்துட்டு ஒரு சிலர் என்ன பண்றாங்க நீங்க எவ்வுளோனு அடிங்க எப்டிவேணாலு சொல்லி குடுங்கன் றாங்க ஆனா மீறி நம் பண்ணிட்டாலுமே அவுங்க சொன்னவங்களே வந்து திரும்பி நம்ம நிக்கிறாங்க முன்னாடி வந்
ம் கண்டிப்பா ஆமா நி
ம்
அதனால நா அந்த மாரி பண்றதே இல்ல அதுலர்ந்து நா விட்டுட்டே நாங்க படிக்கிறப்பலா எங்க‌ சாரு எப் அந்த கை முட்டி திருப்பிதா அடிப்பாரு அந்த முட்டிலே அடிப்பாரு ஸ்கேலு இல்னா ஒரு நீட்ட ஒரு ஸ்டிக்க வச்சு அடிக்கிறது அந்த மாரிலா நாங்க அ டி வாங்கிருக்கோ இதுக்கு இப்போ புடிச்சு‌ இப்டி கில்லுனதுக்கு இந்த மாரி பண்றாங்க அப்டினா பசங்க எப்டி ஒரு ஒழுக்கமா வளரு
ஆமா
பில்லா இருக்காது இப்ப உள்ள புள்ளைங்கலா எ வ்ளவோ இதா இருக்கு ஒரு வீட்ல ஒரு கட்டுப்பாடு இல்லாத அந்த மா ரி இருக்காங்க டீச்சர்ஸ்ங்க சொல்றதையு கேக்குறதுல்ல
ஆ
ம்
எதோ தொடர்ந்து அடிச்சா கூட பரவால்ல கம்ப்ளைண் பண்றாங்கன் சொன்னா பரவால்ல சும்மா கண்டிக்கிறதுக்குலா கூட்டு வந்து நிறுத்துனா அப்ப எதுக்குதா டீச்சர்ஸ் ஒர்க் பண்றது சொல்லி தர்றது
ஆமா ஆமா அதா நீங்க படிச்சு மட்டு என் பையன் படிச்சா படிக்குறான் படிக்கிலனா போறான் நீங்க வந்து என் பையன் மேல கை வைக்க கூடாதுனு ஒரே வார்த்த பிரின்ஸ்பல் ரூம்ல சொல்லிட்டாங்க எனக்கு அப்டியே எனக்கு அழுகாத கொறதா சரிங்க சார் ஓகே சார் நான் எது பண்ணல சார் அப்டின்ட்டு வெளில வந்துட்ட
அப்டிங்கிற பேரன்ட்ங்குலா அ பேரன்ட்ங்க எல்லா அப்டி கூடவே அனுப்வுட்ருணு செரி படிக்குல சரிதான்றீங்கள்ல கூட்டு போய்டுங்க அப்டின் சொல்லிறணு
அப்றோ பிரின்ஸ்பல்லு அதுக்கு திட்டிட்டாங்க நீ இதுக்கப்றோ அவ்ங்க மேல கை வை க்க கூடாதுமா அப்டின்னாங்க ஓகே சார் அப்டின்ட்டு வந்துட்ட அதுல இருந்து நான் பசங்க மேல கையே வைக்கிறதே இல்ல அப்டியே விட்டாச்சு பயோங்க திடீர்னு பாத்தா காலைலே பாத்தா அந்த மாரி ந நடக்கும் ந எதிர்பாக்கல அது ஒரு கூட்டமா கூ கூடி அவுங்க வீட்டுல ரெண்டு பேரும் வந்து சும்மாதாங்க அது அப்டி கைய புடிச்சுதான் அப்டி கில்லுனோ அவ்ளத தா அதுக்கு போய் என்ன பண்ணா எப்டி சொன்னாங்கன்னே தெரியல அந்த பொண்ணு
ம் ம்
வந்துரிச்சு பசங்க பெற்றோர் தான் ஃபஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா வளரதும் வளராதும் இப் பா‌ பேரன்ட்ஸ் கையில தான் இரு
பேரண்ஸ் கையில தா இருக்கு
கண்டிப்பா அப்பல்லாம் பாருங்க கண்ண என் புள்ள கண்ண வுட்டுட்டு பாக்கி எங்க வேணா அடிங்க அப்டின்ற மாரி சொல்லுவாங்க அப்ப உள்ள பேரண்ட்ஸ்ல்லாம் ஆனா இப்போல்லாம் அப்டி இல்லை அடிதடிதான் இப்பல்லாம் பாத்தனா பசங்க சேரால் எடுத்து அடிக்கிறது ஒரு நாள் ட்ரெய்னிங் எங்கூர் ஸ்கூல் பாத்தா ட்ரெயனிங் போயிட்டு இருந்தேன் லெவன்த் டுவெல்த்தெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நானு ஒரு பையன் பாத்து எழுதுனானு புக்கை பிடிச்சு இப்படி என்னடா தம்பி குடுறா அப்படின்னு சொன்னா உடனே கையப்டி பிடிச்டான் நீங்க என்னா நீங்க என் புக்கெல்லாம் எடுக்கறீங்கன்னு கை இப்படி புடிச்சிட்டான் அப்புறம் என் கூட வந்த ட்ரெய்னிங் ஒரு பையன் கேசவன்ன சொல்லி நீ என்னட அந்த மாதிரி பண்ற அப்டினு சொல்லி கையை ஏட்ரா ஃபஸ்ட் ன்னு கைய அவன் எடுக்கல அப்டியே புடிச்சுக்கிட்டே நிகிறான் கெசவா அங்க பாரா அப்படி இங்க நா புடிச்சுட்டு தான் நிக்கிறா அவன் எடுக்கவே இல்லை எனக்கு பயம் செம்ம பயம் அப்புறம் ஃபர்ஸ்ட் நீ கையை எடுறா னு அந்த கேசவ் பையன் சொன்னவடனே அப்புறம் கையை எடுத்தான் அந்த மாரில்லாம் பசங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சி இருக்கானுங்க
எவ்வளவோ அதான் இந்த மாரி இருந்தா எப்படி பசங்களுக்கு ஒழுக்கம் வர்றது மாரினா போலீஸ் கேஸ் இப்படிதான் போயிட்டு இருக்கும் ஒரு நல்ல இதுக்கு வர மாட்டாங்க
திரும்பவுமே ஒரு அரசாங்கம் இப்போ வந்திருக்கிற அரசாங்கமாவது டீச்சர்ஸ் கையில குச்சி கொடுத்தா மட்டும்தான் எல்லாமே திரிந்துவாங்க
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை
நம்மல்லாம் படிக்கிற காலத்துல எல்லா அடிச்சு சொல்லிக் கொடுத்தனால தான் அந்த ஒழுக்கன்றது நமக்கு இருக்கு அஹ் இப்ப இருக்கிற எல்லாமே பாத் தீங்கன்னா நம்ம ஒரு செயலை செய்றதுக்கு கூட ஒரு பயப்பறோம்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம வளந்த நாட்கள் அப்டி இருந்தது ஒரு தப்பு பண்ணா கூட ஐயோ மத்தவங்க என்ன நினைச்சருவாங்களோ நமக்கு எதோ ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி நம்மயோசி இப்போ இப்ப இருக்கிறவங்க ஒரு துளி கூட யோசிக்க மாட்றாங்க
அத நாங்க ஒரு ஃபோன் பேசுறது கூட நான் பயந்து அயோ எல்லாம் நினை பாப்பாங்களோ அப்பா என்ன நினைப்பாங்களோ ன்ற ஒரு ஃபோன் பேசுறது கூட பயந்து பேசுறதா இருக்கும் இப்பெல்லாம் அப்டி இல்ல அப்படி ஸ்ட்ரைட்டா நடந்து போயிட்டு இருக்கு பேசுறது அந்த மாதிரி எல்லாம் கெட்டு போச்சு பசங்களே அந்த மாதிரிதான் இருக்காங்க
ஆமாம்
ஃபுல்ல அன் ஃபுல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க பசங்கன்றவங்க போனுக்கு அத சின்ன குழந்தை டிதா என்னோட பைய வச்சுக்குங்க என்னோட பையனு அந்த மாரிதா பண்ணிட்டு இருக்கா ஃபுல்லா போனு கட் ஆயிட்டு புக்க எடுத்து வச்சு சொன்னா ஏமா என்ன ஏ படிக்க சொல்றீங்க நீங்க போன் பாக்குறீஙகள என்ன கேக்குறா நீங்க போன் பாகிறீங்கள நா பாக்கக் கூடாதா அப்டிங்கறா இப்பவேது அவ்ளோ கேள்வி ஆமா இப்பவே அவ்ள கேள்வி கேக்குறா அவ என்னா பண்றது
அதேதா நம்ம நம்ம தா அவுங்களுக்கு முன்னோடியா இருக்கணுமே பசங்களுக்கு அது எப்டி இருந்தாலுமே வந்துட்டு கண்டிப்பா பசங்க வந்து மாறவங்க மாறிடுதா இருபாங்க
ம் இல்லங்க அப்டியு நம்ம சொல்ல கூடாது என்ன என்ன பொறுத்த அளவுக்கு பேரண்ட்ஸ் கையில தா இருக்கு பசங்களோட வளர்ப்பு நல்லா வளர்ரது வளராது து அவ்ங்க கையில தா இருக்கு ஏன்னா பூமியில பொறக்கற குழந்தைங்க எல்லா நல்ல குழந்தைங்க க தா அது அப்பா அம்மா வளர்ப்புல தா இருக்கு கொழந்தைங்க வளர்றத பாத்தா அப்பா அம்மா வளர்ப்புலதா இருக்கு நல்லதா இருந்தாலு கெட் ட்டதா இருந்தாலோ நம்ம பேசுறதா அவங்க திருப்பி பேசறாங்கோ
ஆமா
ஆ ம் அந்த மாரி
இங்க பாப்பாக் கூட எதுமே ஒரு விஷயத்த வந்து பக்கத்திட்டல இருக்கிற ஒரு பொண்ணு அவளோ கொஞ்சோ டீப்பா பழகுவா அவ என்ன பண்றாளோ அந்த கேரக்டர் தா அவளுக்கு அப்டியே வருது இப்ப நம்ம எந்தாவ்து சொன்னோனா நம்ம ஏதா சொன்னோனா அதே வந்து திருப்பி திருப்பி வந்து இமிடேட் பண்றது அந்த மாரி விஷயங்கள்ல்லா இருக்கு அதனாலயே நாங்க பேசி வச்சிக்கிட்டோ அவ முன்னாடி சண்ட போட்றது கெட்டவாத பேசுறது எதுவுமே இருக்க கூடாது அப்டின்ட்டு ஏன்னா சடனா அத ரிப்ளே பண்றா அவ
ஆமா ஆமா
ஆ
இவுன் பனோ என்னோட பையனோ அப்டிதா ரொம்ப துரு துருத்த வாளுங்க சுத்தமா அப்டி வீ ட்லயே தங்குறது இல்ல எப்ப பாரு தெருவுலயே சுத்திட்டு இருக்குறது ரொம்ப பேட் வேட்ஸ்ல்லா பேச ஆரம்பிக்கறா நானோ எவ்வளோ அந்த மாரி பேச கூடாது ன்னிக்கி எவ்ளோ நா அடிச்சி அடிச்சி அவனுக்கு செரி ரொம்ப இதா அம்மா அடி ப்பாங்க தானா அப்டின்ற மாரி ஆயிடுன் சொல்ட்டு இப்ப என்னா பண்றதுன்னா ஒரு சின்ன ஊசி வச்சிக்கிற்து பண்ணுவியாடா பண்ணவியாடான்றது இல்லமா நா பண்ண மாட்டம்மா இன்றது
ஆ
அந்த மாரி ப்போ அதா ரொம்ப பண்ணிட்டு இருக்கா ஆனா எப்டி அவன திருத்துறது என்ன பண்றதுன்னே தெரியில
அதே தா அதே தா அதுதா நம்ம எவ்ளோ ஒரு கட்டுக்கோப்பல வச்சாலுமே ஒரு நம்ம சுற்று வட்டாரத்த பாத்தே இந்த பசங்க ஏதாவ்து ஒரு விஷ் ஷ்த்த கத்துக்கிறானுங்க அது நம்ம எவ்ளோ கண்ட்ரோல் பண்ணாலு முடியிறது இல்லைங்க பசங்க மார்றது அவன் கத்துக்கறது அந்த விஷ்யோ எல்லாமே இருந்துட் தா இருக்குது
ஆமா அப்றோ நீங்க என்ன சாம்பார் சாதமா பொரியலு
பொரியல்லா எது இல்லைங்க எப்யாவது ஒரு டைம் செய்வாங்க
ஆ ஆ செரி செரி
மத்த நால்லா வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் பொரியல் இருக்கு அவ்ளோ தா
ம் ம் பரவாயில்ல எங்க வீட்டுக்காரு பொ ஆ செரி ஓகே ஓகே ஆ செரி ஓகே பாய் ஆ